ஓகே இதுங்ளா என்ன பண்றீங்க
அ சாப்புட்டு வந்தங்க ம் இப்போ ஒரு சின்ன வேலருக் கேக்காம பண்றீங்க
நாங்களு சாப்ட்டோங்க படுத்துட்ருக்கோங்க இதுக்கப்றமா கொஞ்சோ வேலருக்குங்க எனக்குமே
ய அப்படிங்ளா சரி சரிங்க சரி இங்க என்னங்க
வயல்யங்களா ஓ நாங்க வந்து வயல்ல எதுவு போட்டதுல்லங்க ஆனா வந்து எங்க பாட்டி வீட்டுல வந்து பா பாத்தீங்னா இந்த இதுவெல்லா போட்ருக்காங்க வேர்காது வந்து ஊனி வச்சிருக்காங்க அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்னா அந்த வ கத்திரிக்கா செடி அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்னா அந்த அ தக்காளி செடிங்க ஏ அப்றமா அவரக்காக்கொடிங்க இதெல்லா போட்ருக்கங் நா பாத்துருக்க எங்க பாட்டி வீட்டுக் போகும்போதெல்லா இது வந் த்து இருக்கோங்க அத பா எனக்குமே அதெல்லா இப்ப வந்து செய்யணு அந்த காயெல்லா வந்து ஊனணு அப்டி சொல்லிட்டு ஆச இருக்கு அப்ப வந்து இந்த வெதையெல்லா போட கூப்டுவாங்க அப்ப என்ன பண்ணுவே நானுமே வந்து போய் இந்த க வெத போடும்போது நா போய் நானு போட்றேன் போடுவே அப்றோ இந்த வேர் இந்த வேர்க்கடல்லா வந்து பண்ணம்போது எனக்குமே ஒரு ஆர்வமா பாத்துட்ருப்பே என்ன பண்றாங்க அப்டின் சொல்ட்டு ஒரு செடிமாரி வள வளரு அது கீழ வந்து இருக்கு அதுக்கப்றோ நாங்க ஓ லீவெல்லா முடிச்சிட்டு திரும்பி பாட்டி வீட்லருந்து சொந்த வீட்டுக்கு வரம்போது என்ன பண்ணுவாங்கன்னா எங்க பாட்டி வந்து ஒரு பேகு நெறையா வந்து பாத்தீங்ன்னா அந்த வேர்க்கடல வந்து குடுத்து அனுப்புவாங்க அ அதுல்ல ஒரு எனக்கு ஒரு சந்தோஷோ அத பாக்குபோது ஓ இந்த மாரிதா நம்மளுக்கு வேர்கடல கெடைக்குதா அப்டின்ற ஒரு அ இது நெறைய விஷயங்கள் வந்து நா அத பாக்கும்போது தெரியுங்க ம் உங்களுக்கு அந்த மாரி எதனா அனுபவோ இருக்குங்ளா
ஆமா ங்க இங்கனா எங்க தாத்தா பாட்டி வீட்டு சைட்லயு பாத்தீங்கன்னா இது பண் ணுவாங்க இதல வந்து போட்ருக்காங்க ஒரு அரயேக்கு தேங்கா மரோ வந்து வெச்சிருக்காங்க அ எல்லா போம்போது பாத்தீங்கன்னா அங்க ஊருக்கெல்லா போம்போது அவுங்க அந்த தேங் கா வந்து அது நம்ம பாக்றதுக்கே ந மக்கு இது வந்து என்னன்னா அந்த மாரி அனுப போலா நமக்கு இந்த லாஸ்ட் டைம் அங்க போம்போது பாத்தீங்கன்னா அங்க தேங்கா வந்து பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்ச்சி ஏனா ஒருத்தரு அவ்ளோ பெரிய ஹைட்ல வந்து நம்ம இருக்கு அவுங்க எல்லா பாத்தீங்கன்னா ஒரு எதோ ஒருக்கா அசால்டா அப்டியே அவுங்க பாட்டுக்கு மேல மேல போட்டு அழகா மேல இருந்து தேங்கால்லா தள்ளி உட்டு அத எடுத்து நம்ம என்ன பண்ணலா அப்டின்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் அது பாட்டுக்கு பெ ரிய பிரசஸ் ஒரு அசால்ட்டா டக்கு டக்கு டக்கு டக்கு என்னமோ உருவீட்டே இருக்கிறாரு ஏர்றாரு அத கட் பண் றாரு கீழ கீழ எறங்குறாரு மறுபடி அடுத்த மரத்துல ஏர்றாரு கட் பண்றாரு இதே எ ரூம் குள்ள எதா ஃபேன்னா தொடைக்கிறதுனா கூட இருக்கு சோ அந்த மாரி ஆளுங்கள பாக்கும்போது கொஞ்சோ இதுவா தேங்காவ்மே வெச்சு பாத்தீங்கன்னா அ நெறைய எடத்துல குடுப்பாங்க இப்ப ஃபார் எக் சிலரு வந்து வீட்டுக்கே வந்து வாய்ண்டு போற எ இப்ப வந்து குடோனுக்கு வாய்ண் டு போய் அதுல ஹ அப்டி பண்றாங்க அப்ப அப்றோ குத்தகை இத்தன தேங்கா அப்டின் சொல்லிட்டு அது தேங்காவுனாங்க சோ அதுக்கப்பறோ ஒரு உரிப்பாங்க அதுக்குன் தனியா ஆளுங்க வருவாங்க இந்த எளனில்லா பரிச்சுக்கு அத உரிச்சு தனியா தேங்கா தண்ணி எ அந்த மார் அது ஒரு பெரிய ப்ராசப் போயிட்ருந்துச்சி அத வந்து இங்கே வந்து எல்லா போக நமக்கு அந்த தேங்கா ஊர் போக நமக்கு ஒரு தேங்காக்கு ஒரு பத்து ரூ பா கைல இந்த கூலி எல்ல குடுத்ததுக்கப்றமா ஒரு ஒரு சாலிருபா நம்ம கைக்கு வருங்க அப்றோ இன்னொரு சைட்ல மாங்கா போட்ருந்தோ நாங்க இப்போ மாங்கா சீசன் வேரய் ன்ளா ஃபு நம் அந்த தோட்டத்துக்குள்ள ஆரப்பூ பறிச்சி அப்ப ஃப்ரெஷ்ஷா பறிச்சி நம்ம அப்டியே சாப்பர்றதில் எல்ல அதில ஒருங்கா வந்து ட டேஸ் ட்வைசுஸு சிட்டில இருக்குமோது அந்த மாங்கால்லா வாங்குமோது பாத்தீங்கன்னா அவ்ளோ டேஸ்ட்டாலா இருக்காது ஏனாங்க அது நெறையா நாள் வந்துனன்னா இது பண்ணிருப்பாங்க ஆ ஸ்டோர் பண்ணி ஒரு ஒரு ஃபை டே பை‌டூ டென் டேஸ்ஸுலந்து கொஞ்சோ லேட் ட்டா கடைக்கிது உம்போது என்னன்னா அதனுடைய உண்மையான தன் மே வந்து அப்டிங்கற தெரியாது ஆனா அன் இந்த நேரோ எடுத்து பறிச்சு சாப்புடும்போது பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒரு ஏஎ ஹல் டிஃப்ரென்ஸா எடுக்க முடிஞ்சுது எ எம்மா இந்த சம்மரு ஊருக்கு போய் அதுனால அது போய்ர்க்கும்போதே ரொம்ப ஆசையா இருந்துச்சு சோ போ அப் மோஸ்ட்லி இந்த ரெண்டு தா அப்றோ எ இது போடுவாங்க தோட்டத்துலப் போடுவாங்க ரெண்டு தா போட்ருந்தாங்க அதுனால் ப இந்துச்சுங்க அப்பறோ இந்த தண் பக்கத்துல கெணற் புக்குங்க ச்சிருந்தாங்க தாத்தா அதுல இந்து நம்ம டைரெக்ட்டா எடுத்து என்ன பண்ணிட்டோம் ப்டின்னா அங்க ஆ தேங்காக்கும் போட்டுக்கோங்க அ ஆ மாங்கா அந்த தோட்டத்துக் கு யில்ல ப்ரச்சன இல்ல அப்றோ அத விட ஒரு நல்ல அனுபவோ என்னன் பாத்தீங்கன்னா க்ராம் உம்மத்து சைட் போ எல்லாரு ஊர்ல வந்துருந்தா அங்க ஆ யறங்கி உள்ள போய் குளிச் சே தண்ணி மாறி ஜாலியா போய்டுச்சுங்க இந்த சம்மரு நீங்க எப்படி சேல் ல்லாம் பன்றி
அ நாங்க வந்து பாத்தீங்னா இப்போ அந்த கக்க வே வேரு கட்ல வந்து ஓன் இர்க்கிங்க பாட்டி தா எடுத்து அவ் குடுப்பாங்கங்க அங்கெவ் லே வந்து வீடு வீடா வந்து வாங்கிப்பாங்க எட எவ்ளோ எட அ அப்டி சொல்லிட்டா அளந்து வந்து வாங்கிப்பாங்க அ அ அது அங்க்யே தீந்து போய்டுங்க வெ ஊருக்குள்ளவே வந்து வெத் த்ருவாங்ளா அதுவே அவங்ளுக்கு வந்து சரியாய் இருக்கு ரொம்ப நிறைய எதனா இருந்துச்சுன்னா எ அந்த சந்தைய்லல்லாம் போய் வச் அ வித்தோனா உம் வந்து கிடைக்கு அந்த அளவுக்கு உ சந்தைக்லாம் போமாட்டாங்க ஹ இவ்ங்க வு உள்ளூர்லே எல்லாருமே வாங்கிப்பாங்க ஆனா இப்ப வந்து மாங்காவுமே வந்து பாத்தீங்னா எங்க பாட்டி வீடு வந்து பாத்தீங்னா ஓட் ட்டு வீடுதாங்க அது பின்னாடி வந்து ஒரு பெம் மாங்கா மரோ இருக்கு அந்த மரத்துல வந் நறைய காய் வந்து வரு அது வந்து துன் தள்ளும் போது என்ன பண்ணுவாங்க ஆ அதுமே வந்து பா அக்கம் பக்கத்துல வந்து ஹ குடுத்துருவோ சா கொஞ்சோ கொஞ்சோ குடுப்போ அதுவே வந்து அவுங்களுக் இடைக்கு வேணுனா நெறைய வேணு அப்டின்னா அவுங்களுக்கு எடைக்குமே கம்மியான விலைக்கு வந்து எங்க பாட்டி வந்து குடுப்பாங்கங்க பொதுவா வந்து காசு இல்லாம தா குடுப்பாங்க ஆனா நெறைய அவுங்களுக்கு தேவப்பட போது அ அவுங்க அவுங்களே வந்து விருப்பப் பட்டு நாங்க காசு குடுத்தே வாங்கிக்கிறோ பாட்டி அப்டின்ற மெரி அவுங்க வந்து வாங்கிப்பாங்க அது எங்களுக்கு ஒரே ஒரு மரம் தா அந்த மரத்திலயே வந்துரு இன்னொன்னு வந்து பாட்டி வீட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு சொந்த தென்ன மரம் இருக்கு அந்த தென்ன மரத்துல வந்து அப் அப்போ அந்த காத்து அடிக்கும் போதும் சேரி ம் இந்த வந்து விழும் மேலந்து வந்து அ இந்த தேங்கா வந்து விழும் அப்ப அதயே எடுத்து நாங்க சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போ ஒண்ணு ரெண்டு எப்டியோ ஒரு வாரத்துக்கோ விழுந்துரு காத்துக்கு அது தேங்கா மாதிரி ஆனவுனுமே அந்த காத்துக்கு விழ தான ஐய்யோ அந்த மாதிரி வந்து கிடைக்குங்க அதுக்கப்பற இந்த காத்து அடிக்கும்போது இந்த மட்ட சொல்லுவாங்க இந்த அதுமே கீழே விழும் அதுவு என்ன பண்ணுவோன்னா அடுப்புக்கு யூஸ் பண்ணிப் ப்போ இப்போ இந்த தேங்காவே யூஸ் பண்ணிட்டு அந்த அ இருக்குங்குள்ள அதெல்லா எடுத்து நல்லா வெயில்ல காய வச்சோம்னா அடுத்த அடுப்புக்கு நம்ம அப்டியே யூஸ் பண்ணிக்கலா அதுக்கு நம்ம இப்ப அடுப்புக்கு நம்ம ஏதோ தண்ணியோ இல்லன்னா சாப்பாடோ செய்யறோன்னா அதுக்கு எங்க பாட்டி வந்து இதே யூஸ் பண்ணிப்பாங்க நிறைய இந்த வ அ சும்மா இருக்கும்போது எல்லா என்ன பண்ணுவாங்கன்னா போய் இந்த முள்ளு செடி எல்லா இருக்கும் அது காஞ்சி போனதெல்லா வெட்டி வெட்டி வெட்டி வந்து விறகுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுப்பாங்க அ பொதுவாவே அவங்களுக்கு வந்து இந்த விறகுல சமைக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சுலபமா இருக்கும் ஸ்டவ்வுல வந்து சமைக்கிறத விட குவா காத்தோட்டமா விறகுல உக்காந்து சமைக்கிறது அவங்களுக்குமே ரொம்ப ஒரு அ நல்லா இருக்குமே ஒரு அ அதுமையே பழகிட்டாங்களா அந்த காலத் ல இருந்து அதனால அந்த மாறிதா செய்வாங்க எனக்குமே அத பாக்கும் போது சரி நம்மளும் ஒரு ரெண்டு விறக வந்து போடுவோம் அப்டி கொளுத்துவோம் அங்கயே உக்காந்து பாத்துட்டு இருப்போ அப்டின்ற மாறிதா இருக்கும் அதுவு ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்குங்க
இப்ப இல்லைங்க அப்ப உங்களுக்கு பொழுதுபோக்குனா இந்த சனம் பொழுதுபோக்கவே போயிரு இல்லங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து போயி இருப்பாங்க நம்ம செக்கல்லா ஆட்டி ஏதாவ செ இது பண்றீல எலநீ தண்ணிய ஆஹ் என்ன அந்த மாரி ஏதாவது நீங்க பண்ணி இது பண்றீங்களா இல்ல டைரக்டா ஆஹ் உங்களுக்கு
ஏ எங்களுக்கு பெரீசா நிறைய மரம் எல்லா இல்ல தோப்புமாரி இருந்து இருக்கறவங்க அந்த மாதிரி பண்ணலா ரெண்டு மூணு மரம் தா இருக்கு ஆனாலுமே என்னன்னா கொஞ்ச நிறைய தேங்காய் சேரும் போது என்ன பண்ணுவோனா இந்தந்த செக்க ஆட்டத்துக்கு இந்த தேங்காய் உடைச்சு அது வந்து கொப்பரன்னுவாங்க அது உள்ள இருக்கறத வந்து நாங்க வெய்யில நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்பறமா வந்து அது நம்மள்க் தெரியு தொட்டு பாத்தாலே ஓரளவுக்கு வந்து ஈரப்பாத இல்ல நல்லா காஞ்சிச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவோனா போய் வந்து இந்த செக்காற்ற கடை எல்லா நெ றைய இருக்கு அதுல எதனா ஒரு கடையில போய் நம்ம குடுத்துனா அவங்க அத செக்காட்டி அத எண்ணெயா நம்மளுக்கு குடு த்துருவாங்க அந்த எண்ணெய வந்து அது வந்து உண்மையான தேங்கா எண்ணேல்ல எந்த கலப்படமு இல்லாம இந்த கெமிக்கல்லு எதுமே இல்லாம அ நம்மளுக் கெடைக்கிறது நம்ம வந்து ஒரு நம்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலா சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலா ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைக்கு தேக்கறதோ இல்ல ஒடம்புக்கு தேக்கறதோ அந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலா அது ரொம்ப நல்லது ஆனா இப்ப வந்து கடையில விக்கிறதுல்லா அந்தளவு வாசன அந்தளவு டிஃப்ரெண்ட்டா இருக்கு ஒரு ஒரு நார்மல் ஒரு நேச்சுரலான இயற்கையான ஒரு ஸ்மெல்லு வராது ஒரு வேறமாரி ஸ்மெல்லு தா வரு அதுல எந்தளவுக்கு வந்து தேங்காண்ணென் தெரியில அதனால இந்த மாரி செக்ல ஆட்ற்றது வந்து ஒரு நம்பி நம்மளு யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்க தோப்பு வெச்சிருக்கியு உங்களுக்கு நீங்க நறைய செக்காட்ற மாரி இருக்
ஆமாமாங்க ஜெல்லி ட்றது இல்ல மேபி அவுங்க வந்து இந்த மா குத்தகைக்கு ஆனா என்னாலைமே ஒரு சில எடங்கள்ல பாக் பாக்கும் போது தோட வேறுபாடு பாக்க முடியு நம்ம இல எப்படி செக்
அப்டிங்ளா செரி செரிங்க
என்ன மாரி அப்டிங்கறத் தெரியில பேசுனதுல ரொம்ப நன்றிங்க அ இன்
மகிழ்ச்சிங்க நன் றிங்க வணக்கமுங்க மீண்டும் அடுத்த அழைப்பில் சந்திப்போங்க
மீண்டும் அடுத்த அழைப்பில்
சேரிங்